உம் என்ன பண்ற
நா சும்மா வெட்டியா உட்கார்ந்து இருக்கேன்
ஓ உங்க அக்காக்கு எப்ப காலேஜ் ஓபன் ஆச்சு
ஒப்பனாங்கள பதினாலா தேதிதான் ஒப்பனாகுது
ரெஷர்ஸ்கல்லாம் எப்போ ஓப்பனாமா உங்க அக்கா வந்துட்டு மேல இருக்கிற காலேஜா இல்ல கீழ இருக்கற காலேஜா
மேல இருக்கற காலேஜ்
என் ஃப்ரெண்டு ஒருத்தி கீழ இருகுற காலேஜ ஜாயின் பண்ணிருக்கா நான் கூட சொல்லன்ல உன்னோட கேரக்டர்திரிய எனக்கு அவோட கேரக்டர் இரு அப்படினு சொல்லிருக்கேன்ல நியாபகம் இருக்க அவ கீழ இருக்கிற காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கா
பழைய என்ன கோசு
பி எஸ் இ சி எஸ் அவ ரொம்ப பயந்துட்டு இருந்தா நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா அஹ் நம்ம கிளாஸ்ல இன்னொரு பொ ஒரு பொண்ணு இருக்கா அவளும் அதே குரூப் அதே காலேஜ்ல சேர்ந்திருக்கா
உம்
அதனால நான் அவங்க ரெண்டு பேத்துயையும் பேச சொல்லிருக்கேன் நேம் எல்லாம் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு இருந்தா நீ போய் பேசு ரெண்டு பேத்துக்கும் பர்சனல் கம்பெனி ஆகும் அவ்ளவு ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கேன்
ஓக இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கிறவனா நம்ம கூட கு்ளோஸ் ஆாவ
நீ ஃபர்ஸ்ட் டைம் நீ கிளாஸ்கு வரும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீ வந்துட்டு லெவன்த்தில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் உட்காரும் போது உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாலா கொஞ்சம் ஷார்ட்டா ஒல்லியா
ஓ யா தெரியு தெரியு
அவ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காள்ல்ல கொஞ்சம் குண்டா
உன் தான் தெரியும்
ஆஹ் அவதான்
தெரியுது தெரிது
அவங்க ரெண்டு அவளும் அவளும் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ஆகிட்டாங்க ஸோ அதனால் நான் நேமெல்லாம் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாரி பண்ணியிருக்கேன் உம் நம்ம கிளாஸ்ல இருக்குற ஒரு பொண்ணு அஹ் ஏ கிளாஸ்ல இருக்குற ஒரு பையன லவ் பண்ணல
என் கிளாஸ்ல ஆமா ஆமா ஆமா ஆமா
இவங்களோட கேங்லயே வருவா அந்த ஷார்டர் பல அந்த பொண்ணு கேங்லேயே வருவா ஒருத்தி உருது கூடி பேசுவால தெரிஞ்சா
உம் வேற என்ன சொல்லு
அஹ் அதுதான் எங்க வீடு பக்கல கூடி இருக்கா
ஹ
எங்க வீடு பக்ல இரு ஆஹ் நானும் ஒரு ஒட்டுக்கா வருவவேன்ண்டடி காலையில எங்க வீட்டு பக்கத்துல இருக்கா அவங்க டாடி கூட நானும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வருவோம் மோஸ்டா ஸ்கூலுக்கு
இல்ல
தெரியலையா
ஏய் நான் பேசிருக்கேனா என் கூட உக்கா பேசிருக்கேனா நானு
ஓ பேசிருக்க
ஏ கிளாஸ்ல இருக்கு இருக்கிறவளா இல்ல நம்ம கிளாஸ்ல இருக்கிறவளா
பொண்ணு ஏ கிளாஸ் பையனா லவ் பண்ணா அந்த பொண் அந்த பையன் கூடி வேற ரிலிஜன் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ரிலிஜன்
என்ன கேள்விப்படாத மாரி இருக்கு
என்ன கேள்வி படாத மாரி இருக்க என்ன இப்படி சொல்ற அவளும் ஒன் இயர் டிரப் எடுத்துநீட்படிக்கிறா
ஏய் இப்தான் எனக்கு தெரியும் வந்துச்சு ஆஹ்யயா ஓகே எஸ்ல ஸ்ட்டார்ட் ஆகுா அவ நேம்
ஆமாாம் ஆமா அவேலதா
செரி செரி
ஆ ஆ
ஓ அவ்ளோ நீட்டு ஒன் இயர் ட்ராப் பண்றாளா ஓகே ஓகே
பன்றா
இப்போ அந்த லவ் ஓடுதா
தெரியல இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் அவ அன்னைக்கே சொன்னே இல்லடி ரெண்டு பேருமே வேறு வேறு ரிலீஜன் செட் ட்டாகது நான் ரிஸ் பணவிரும்பல சொல்லி சொன்னா ஆனா எங்கலல பேசாம இருக்க முடியல சொன்ன நா ஜஸ்ட் பிரண்ட்ஸ்ச்சு பேசிட்டு இருக்கோம் அப்டின்னு சொல்லி சொன்னாம் அவங்க வீட்டுக்கு போனா பேசுவான் ப் போறதே இல்ல சுத்தமா போறதே இல்லகடைசியா நம்ம ஸ்கூல் போ போகும்போது ஒரே ஒரு வாட்டி ஒரே நம்ம ஹாப்பலி எக்ஸாம் அப்போ ஓகேவா அப்போ ஒரு வாட்டி டடி அவ கூட உட்கந்து ஒரு எக்ஸாம்க்கு படிச்சேன் உட்டுகா அதுக்கு மேல அதுக்கு மேல நான் வீட்டுக்கே போனதல்லஅப்புறம் அப்படியே போயிடுச்சு அன ந ஆனா அவ அப்ப வரைக்கும் நீட் எழுதுறன் அப்டினுட்டு ஒரு பிளான்லயே அவ இல்ல திடீ நெறைய பேர் இப்போ பிளான் எடுத்து நீட்டு படிக்க உட்காறங்க
நெறைய பேரோட பேரண்ஸ் போர்ஸுமே
ஆமா எனக்கு தெரிஞ்ச ஆஹ் ஆஹ் அவளும் சொன்னேன் எங்க வீட்ல எல்லாம் நீட்னா படிக்கணும்னு ஆசை என்னது
இன்னைக்கு ஒரு நம்ம நம்ம சிட்டில ஒரு பா பெரிய பங்க்ஷன்
அப்புடியா என்ன பங்க்ஷனு
இந்த இடத்துல கிராண்டா ஒரு ஸ்ட்ரீட் பங்க்ஷன்
ஓ ஹாப்பி ஸ்ட்ரீட்டா
ஆஹ் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட அங்க கேதர் ஆயி போயிருக்காங்க
ஆமா நானும் பாத்தே உஹம்
இவென் வாய்ஸ்ல கூட போயிருக்காங்க
அப்புடியா வாய்ஸ்ல போனது உனக்கு எப்புடி தெரியு
ஆஹ் நம்ம கிளாஸ்ல நெறைய பிம்பிளா என்ன மாரி கொஞ்சம் ஆனா அவளுக்கு ஹோல்ஸோட பிம்பிள் இருக்கு அவருக்கால்ல
ஆமா ஆமா தெரியு தெரியு அஹ்
அவ வந்து நம்ம கிளாஸ் பசங்களோட போட்டோ போட்ருதா
அப்புடியா நான் பாக்குலேயே இன்ஸ்டன்ட்லையா நான் இன்னும் பாக்கல நான் வர வர இன்ஸ்ட் இன்ஸ்டாகிரம்குள்ள வருவே உக்காந்து ரீல்ஸ் பாப்பே அவ்வளோதான்
ஏ நம்ம நீட் நம்ம நீட் கிளாஸ்ல அந்த குண்டு பைய கிட்ட ஏ நீ பேசுறதில்ல
என்னன்னு தெர்ல ஒரு ரீசன் இருந்தா பேசலாம் ரீசனே இல்லாம எதுக்கு பேசிட்டுன்னு சொல்லிதான் நானும் விட்டுட்டேன் இன்்ரெ்ட சல்டி ஃபஸ்ட்
இப்போ மெசேஜ் எதுவுமே பண்றது இல்லையா
ஆஹ் என்ன பண்ற சாப்புட்டியா ல்லாம் கேட்பே நான் ரிப்ளே பண்ண மாட்டேன் ரிப்ளே பண்ணுவேன் ஆஹ் சாப்ட்டேன் ஆவா இங்கிலிஷ் சொல்ல முடியாதுடி இப்போ என்ன பண்றன்னா என்ன பண்றன் சொல்லுவேன் அப்புறம் சாப்பிட்டனா சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் அதுக்கு மேல எது பேசிக்க மாட்டேன்
அக்குற
எதுக்குதா எதுக்கு தேவ இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணேந்து நானும் விட்டுட்டேன்
பிசியா காட்டிக்கணும்னு நா நெனைக்கிறேன்
என்னது
நம்ம எப்ப பிஸிய காட்டிக்கணும்னு நெனைக்கிறேன்
கரெக்ட் தான் நம்ம பிஸியாவே காட்டிக்கணும் வெட்டிய இருக்கோனு தெரிஞ்சுச்சுனு வச்சுக்கோ அவ்வளோதா
உஹம்
எதுக்
எனக்கு தூங்கிட்டு இருக் இருக்கும் போது ஒரு கனவு வன்ச்சு
என்ன கனவு
ஹேர் கலர் பண்ற மாரி
ஆ
நெட் ரெட் கலர்ல ஹேர் கலர் பண்றேன் நல்லாவே இல்லா ஆனா பேய் மாறி இருந்துச்சு கனவுடி
நீ ஹேர் கலர் பண்ண உங்க அம்மா ஓகே சொல்லிடுவாங்களா
எங்க வீட்ல சீமார் பரு
ஓ உங்க அம்மாவ பாத்தா அன்னக்கு நான் சொன்னேல ஏ க்கரூன்டு போனேன்னு சொல்லி சொன்னேல அப்போ உங்க அம்மாகூடி ப்ளூ கலர் சுடிதாரும் பிங்க் கலர் ஷாலும் போட்ருந்தாங்க
ஓ சரி அங்க போய் என்ன சாப்ட்ட
நான அங்கே போய் ஃபஸ்ட்டு பானிபுரி சாப்டுட்டுயிருந்தேன் பானிபுரி சாப்டு ட்டு பக்கதுல வந்து மோமோஸ் கட இருந்துச்சு அப்ப அங்க மோமோஸ் வாங்கிட்டு அந்தந்த சைடு வந்த வேஃபல்ஸ் இருந்துசா வேஃபுல்ஸு அதுகபறோம் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கிட்டு க்ரவுண்ட குழபோய்உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்
ஓ செரி செரி
ம் பானிபுரி எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கல என்னதாஆனாலும் அந்த இந்திக்காரன்டாயிருந்து வாங்குற அளவுக்கு வரும
ஒ யார் கடயில வாங்ன எங்க கடயிலயா இல்ல வேறஏதாவது கடயா
என்னது புரியல
எங்க ஷாப்ல வாங் னியா இல்ல வேற ஏதாவது கடயில வாங்கினியா
ஓகே சைடே போகல நாங்கள் நாங்கள் இந்த சைலே நின்னுட்டுருந்தோம் ஏன்னா டைம் வேர ஆயிடுசா டக்குனு உள்ள போயிட்டோம்
ஆ அந்த ஆப்போசிட்ல ஒரு கடயிருக்கும் அங்க
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த ஆப்போசிட்ல உங்க கட ம் டேஸ்ட் ஓரளவுக்கு எனக்ஆனா புடிக்கல
மண்டடிலாம் எப்டி இருக்கு
என்னது
குவான்டிட்டி அளவு எப்டி இருக்கு
அளவு அளவு நான் கரெக்டா இருக்கு நல்லா நிறையா இருக்கிற மாரி இருக்கு ஆனா டேஸ்ட்ட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல குவான்டிட்டி எல்லாம் ஓக கே தா உம் நான் எப்பவுமே எனக்கு எங்க தெரியும ரொம்ப பிடிக்கும் இங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு அதாவது நம்ம நம்ம கிளாஸ் போனம்ல நீட் கிளாஸ் போனம்ல அந்த சைடு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கும் அந்த ஜுவல்லரி ஷாப் பத்துல ஒரு கடை இருக்கும் அங்கே தான் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே தான் அதுக்கேடிப்ப குவான்டிட்டியும் செம்மையா இருக்கும் டேஸ்ட்டும் வேற லெவல இருக்கும்
ஓ எனக்கு இப்ப ரீசன்டா வந்து இந்த ஷ்வாயா அது எனக்கு ரொம்ப பேவரெட் அந்த ஒரே ஒரு இடத்துலதான கடைக்கும்
அப்படின்னா என்னது
அவாயா
தெரியலையே
கேரளா ஸ்பெஷல் ஷவ்வாயா
இப்பதான் இந்த பேரியே நா கேள்விப்படுறேன்
எங்க தெரியுமா நம்ம கரெக்டா இந்த டவுன் ஹால் அந்த அஹ பேரு கூட டி அப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா
தெரியலையே
ஷவார்ம எாலாம் இருக்கும் ஷவர்மா பேமஸ ஷவார் மா தான் ஷ்வாயா
ஆஹ்ஹ பாக்குறேன் பாக்குறேன்
அங்க நல்லா இருக்கும்
படம் பாார்த்தியா ரீசென்ட்டா
க்கழலாம் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு மனசு வெறுத்துருச்சு
என்ன படம்
அது ஹ ஜியோ ஹாட் ஸ்டார்ல செட் அஹ் எஸ்ல ஸ்டார்ட் பண்ற ஒரு பாடத்தை க்கு பேரு அந்த படம் ரொம்ப ஹ கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஆனாலும் பார்த்தேன் பேய் வந்தனால
ஏ ஒரேநிமிஷம் நீ எனக்கு செகண்ட் கால் வருது செகண்ட் கால் வருது நா
சரி ஓகே ஓகே ஆ